பன்
ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா தோழி?
நல்லா இருக்கே. நீங்க நல்லாக்கிறீங்ளா?
நல்லா இருக்கே தோழி. கடந்த இணைப்புல வந்து நம்ம வந்து ஆஹ் வரக்கூடிய நோய்கள் பத்தி பேசுணோ இல்ல தோழி. அதுக்கு வந்து உணவு ஒரு காரணமா இருக்கு அப்டின் நா நெனைக்கிறே தோழி.
ஆமா சரியாதா சொன்னீங்க. நம்ம வந்து காலேல எந்திருச்சு எடுத்துக்கிற உணவுல இருந்து அது தண்ணி கொட உணவ தாண்டி தண்ணிக்கோட நம்ம வந்து கரெக்டான டைத்துல தா குடிக்கணு ஆ வந்து இப்போ அண்ணாண்டு குடிக்கறது கூட இல்ல வாய் வச் ச்சீ உக்காந்து ஒரு எடத்துல குடிக்கறதுதா தண்ணி கோட கரெக்டா உள்ள போய் அதோட வேலைய கரக் ந நல்ல விதமா செய்யுங்கற இதெல்லா வந்து டாக்டர்ஸ் நம்ளுக்கு இப்ப சொல்லி தந்துட்டுருக்காங்க. காலைல எந்திரச்சோட்னே நம்ம நம்ம நைட்டு ஃபுல்லா எல்லா தியு அது வந்து செரிமானப்படுத்தி காலைல நம்ப வந்து நம்ம வேலைய முடிச்ட்டு நம்ம காலேல ஃபஸ்ட்டஸ்ட் போட்ற ஒரு உணவு கூட நல்ல ஒரு உணவா இருக்குணு ஆக்சுலி ஒரு சில உணவுகள நம்ம சாப்ட கூடாது இல்லயா
ஆமாங்க தோழி கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லா கக உண்மேலயே உண்ம இப்பதா பீஸா பர்கர் இந்த மாதிரி உணவுகள்ல்லா ஆய்ருச்சு இன்னோன்ல்லா அப்பல்லா வந்து காலைல வந்து விவசாயத்துக்கு போறவங்க காலைல அந்த முதன் நாள் ஊத்தி வச்ச தண்ணிய குடிச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறோ அந்த தண்ணியு மதியானோகுந்தா அந்த சாதத்த எடுத்துட்டு போய்ட்டு சாப்ட்டுட்டு ஈவ்னிங் வந்துதான் வந்து திருப்பியு சாப்பாடோ சோறோ ஒரு குழம்போ வச்சு சாப்பட்றது இருந்தது இப்ப அந்த மூணு வேல சாப்பிட்ற கான்செப்டே இப்பதா ஆ நம்மளுடைய இடைப்பட்ட பகுதியில தா வந் துச்சு அப்டின்னு கூட சொல்றாங்க. அது போக நம்ம ரெண்டு டைம் வந்து ஸ்நாக்ஸு டீ இந்த மாதிரிலா அட் பண்ணிக்கிறோ அ அப்ப இருந்தவங்கல்லெல்லா வந்து அப்டி சாப் அவுங்களுடைய உணவு அதிகபட்சமா அதிகமான சாப்பாடு அப்டீன்றது இந்த இரவு வேலைல வந்து வந்தோனயு அவுங்க அவ்ளோ வேலயு முடிச்சுட்டு வந்ததுக்கப்றோ அந்த ம்ச உணவ எடுத்துக்கிட்டாங்க அதனால அ ஹ ஹார் ம் கா கார்பன் சாரி கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து அவுங்களுக்கு வந்து குறைவா இருந்துச்சு. ஆஹ் சர்க்கரை நோய் இந்த மாரி ரத்த அழுத்தோ எதுமே இல்லாத மாதிரி அவுங்களுக்கு இருந்துச்ச இப்போ நம்ம அதெல்லா கெடையவே கெடையாது எந்த ப்ரோட்டீன்ஸு எடுத்துக்கறது கெடையாது இட்லி தோச மாவு அரச்சு வச்சுக்குறோ நம்ம ஃப்ரிட்ஜ்ல காலைல இட்லி தோச அப்பல்லா வந்து இட்லி தோச அப்பிடின்றது வந்து எப்போ ஒரு நாள் அந்த பண்டிகையின் போதெல்லா சுடுவாங்க அப்டின் சொ சொல்லுவாங்க எங்க அம்மால்லா இப்பொல்லா வந்து நம்ம மூணு வேளயூ அந்த அரிசி கார்போஹைட்ரேட்தா அதிகமா எடுத்துக்குறோ புரோட்டீன்ஸ் சார்ந்த உணவு பொருட்கள்ன்றது வந்து குறைவாதா ஆயிருச்சு அதனாலதான் இன்னைக்கு சின்ன சின்னவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிகழ்ச்சில போதோ கூட சின்ன ம்ச் பிள்ளைங்களுக்கு நெறையா வந்து இந்த மாதிரி நோய்கள்னால பாதிக்கப்பட்றாங்கன்னு நா நெனைக்கிற தோழி
ஆமா இப்ப வந்து நம்ப என்ன சாப்பிட்றமோ அதுதா நம்ப வய்த்துக்குள்ள இருக்கு நம்ப ஒடம் புல்லா அதோட சத்துதா பறந்து கெடக்கு இ ப்ப நம்ப ஒரு குழந்தைய நம்ம வைத் க்குள்ளதா ஒரு கொழந்தை வரு வளருது அத வெளில கொண்டு வரோ இப்ப அதுக்கான இம்யூனிட்டி கம்மியா இருக் அதுக்கான ஒரு ஒருசில சத்து குறைபாடுல்லா பொறக்கு போதே இருக்கு அதுக்கு எல்லாத்துக் காரணோ ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாதா நம்ப எடுத்துக்கறத நம்ப எக்ஸ்டலா போசு போட்ற ஊசி ரத்த கம்மியா இருக்கு வேற எதாது சத்து குறைபாடு இருக்குனா ஊசி போட்டுக்கராங்க சத்து மாத்தர சாப்புறாங்க எல்லாத்துலுமே சைடு எஃபக்ட்ஸ் இருக் அப்போ இப்போ ஒரு ஒரு விஷ்யத்த சரியா சரி பண்றதுக்காக ஒரு டேப்லெட் ஒரு மா ஒரு அந்த டாக்டர் குடுக்க அந்த பிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ற ஒரு மருந்தோ ஒரு ஊசியோ ஒரு மாத்தரயோ நம்ப எடுத்துக்றோ ஆனா அது வந்து பல விதமான சைட் எஃபெக்ட்ஸ வந்து நம்பளுக்கு உருவாக்குதுன்ற தெரிஞ்சு நம்ம அத எடுத்துக்குறோன்றத இன்னைய இன்னைய தேதிக்கு உண்மையான விஷ்யோ இல்லயா?
ஆ ஆமா அதெல்லா வந்து நம்ம என்ன சொல்டாங்க அப்பிடினா ஸ்லோ பாயன்தா சொல்றாங்க முன்னாடில்லா அந்த ஒரு ஃபீவரா இருந்துச்சுனா கூட ரெண்டு வேப்பல அதனோட காம்பு இதெல்லா எடுத்து அவ்ங்க மலைவாழ் மக்கள்ல்லா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறீங்க அவங்கல்லா எங்கேயு போய் இந்த மாத்திரைகளோ மருந்தோ எடுத்து கர்தே கெடயாது அங்க உள்ள இலைத்தலைகள்தா வந்து முன்னோர் நம்ம சித்த மருத்துவத்திலே அதா அந்த இலைத்தளைகள வச்சுதா வந்து நம்மள குணப்படுத்துனாங் அப்ப நமக்கு ஒரு காச்சல்னா கூட டக்குனு பாரசிட்டமால் மாத்தர எடுத்துக்குவோ போட்டுறோ ஆனா அதோட இத வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனா அது ஒரு ஸ்லோ பாய்சன்னு சொ ல்றாங்க அந்தளவுக்கான விளைவுகள வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து அத வந்து எடுத்துக்குறோன்றத்தா உண்மையானது கூட அதுக்கப்புறோ இது என்னனு சொன்னா அ ஃபாஸ்ட் இங்க இருக்காத கடையே எந்த ஊர்லேமே ஃபாஸ்ட்ஃபுட் கட இல்லாத ம்ச் எடமே இல்ல எங் க பாத்தாலு இருக்கு அது நம்ளுக்கு தெரிதா அதுல அஜினமோட்டோ போட்றா எல்லாமே போட்றான்னு நம்மளுக்கு தெரிது. ஆனாலு கூட அந்த சுவைக்காக வந்து பிள்ளைங்க கேட்டா அத நம்ம இன்னமும் வாங் குடுத்துக்கிட்டுதா இருக்கோ அப்பல்லா வந்து உணவுனா என்ன இருக்கு வீட்ல ஏதோ ஒரு முருங்கக்கா செடியோ ஒரு தக்காளி செடியோ வச்சிருப்பாங்க அத போட்டு ஒரு கொழம்பு ஒரு காய்னு வச்சிருப்பாங்க சாப்டேட்டு போய்ருவோ ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கூ உனக்கு என்ன வேணு ஏதோ ஒரு ஃபங்சன் எல்லாரு நம்ம செய்றோ அப்டினா உனகென்னா வேணு உனக் கென்னா வேணு அப்டீன்சொல்லிட்டு சுகீலயோ ஜோமோட்டோல ஆர்டர் போட்டு அத வாங்கி உட்காந்து ச சாப்டுட் இருக்கோ அப்படிப்பட்ட நெலைம யாதா இருக்குன்னு நா நெனைக்கிற தோழி
கரெக்ட்டா சொன்னீங்க அதா வந்து இப்போ இதுக்குமே தனியா வந்து ஒரு டாக் ட்ருக்கு நியூட்ரிஷனி்ஸ்ட் துன் தனியா படிச்சிட்டு வராங்க காலையில என்ன சாப்பணு மத்தியான என்ன சாப்பணு அவங்ககிட்ட போனா ஒரு ஒரு விதமான செலவு பண்ணி அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையு அவங்ககிட்ட ணுனா இதெல்லா நீ சுத்தமா சப்பிடக்கூடாது இதெல்லா கம்மியா சப்பனு இதெல்லா வந்து எவ்ள வேணாலு எடு த்துகலா மீதி எல்லாத்தையு நம்ம அளவா எடுத்துக்கணு அப்டின்னு ஒரு லிஸ்ட் போட்டு தனியா கேட்டகரைஸ் பண்ணி பேமிலில மூணு பேருந்தா மூணு பேருக்கு அப்டி கேட்டகரைஸ் பண்ணி குடுத்துராங்க இப்போ ஏற்கெனவே இங்க நேரமில்லாம ம்ம வேலை அது இதுன்னு சொல்லி ஓடிட்ருக்கோ நம்ம நம்மளே சமைச்சு சாப்பறதுல்ல நீங்க சொல்ற மாரி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்டுட்டுருக் இதுல வந்து ஒவ்வொருத்தவங்களு ஒவ்வொரு ஃபுட்டு் சாப்பிட கூடாது சில ஃபுட் கம்மியா சாப்பணு அப்படிங்கறனால நம்மளுக்கு வேலையும் அதிகமா இருக்கு அதனாலயே நம்ம வந்து போ எல்லாத்தையு இதே செஞ்சிடலா அப்டின்னு சொல்லி ஒரே மாதிரியே செஞ்சிடலா அப்படின்னு சொல்லிட்டு எல் எ சில பேர் கம்மியா சாப்பிடுறத அதிகமா சாப்ட்டுட்ருக்காங்க சில பேர் சாப்பிடவே கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் இன்னனைக்கு ஒரு நாளு சாப்ட்டுட்ருக்கு க்காங்க நம்மளோட உணவு பழக்கம் எங்க எ எந்த எங்க போகுதுனே தெர்ல நம்முளு இப்போ நீங்க சொன்ன மாரி ஊரு ஊருக்கு கோட இல்லாம தெரு தெருவுக்கு வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி சைட்ல எங்க பாத்தாலு அப்புற இந்த போஸ்டர் என்ன அதுக்கப்புற ஃபோன தொறந்தா ஆட்ஸ் என்ன முன்னாடி அந்த ஜொமேட்டோலல்லா நீங்க வந்து நம்மள மெல்ட் பண்ற மாதிரியே அவுங்க வந்து மார்னிங் மெஸேஜஸ்லா போடுவாங்கல்ல அதெல்லா நீங்க நோட் பண்ணிருக்கிங்ளா அந்த மாதிரிலா மெஸேஜஸ்லா போட்டு நம்ம மனச மாத்தி ஆடர் பண்ண வச்சு சாப்பட வச்சு நம்ம ச கா காசுக்கு காசு வீணாப்போயி நம்ம ஹெல்த்துக் கு கெல்த்தையு அடமான வச்சுதா நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்ருக்கோ
ஆமாங்க சிஸ்டா உண்மையிலே அது உண்மதா இப்ப காலையில அதுவு இல்லாம இத விட என்ன கொடுமை என்னன்னா காலையில இந்த புரோட்டீனு ஆ இதெல்லா உங்களுக்கு சேத்து மினரல்ஸ் எல்லாமே சேத்து ஒரு பாக்ஸா உங்களுக்கு தர்றோ அப்படின்ற ஆட் கூட இப்ப வந்துருச்சு அதுல என்ன பண்றாங்க ரெண்டு வெஜிடபிள்ஸு ஒரு வந்து மில்லெட் எதாவுது ஒன்னு குடுக்குறாங்க அ அதுக்கப்புற வந்து மில்லெட்ல செஞ்ச எதோ ஒரு தோசை ஒரு இட்லி அந்த மாதிரி எல்லாமே சேந்து அத கூட ஒரு விற்பனையா அன்னைக்கு மாத்திட்டாங்கன்னு நானு நெனைக்கிறே சிஸ்டர் ஆனா அதெல்லா கூட நம்ம வீட்டுல வச்சிருக்க முருங்கை கீரைல இல்லாத அயனா நம்ம வீட்டுல வேக வக்கிற அந்த கொண்டகடல ஒரு நைட் ஒரு தூங்க போம்போது ஒரு கை சுண்டலல்லி போடலா ஒரு கை வந்து பாசி பருப்பு இந்த மாரி நம்ம ஒரு எஃபெக்ட் போட்டு இது பண்ணான னா நம்ம லைஃபு நல்லா இருக்கு நம்ம ஃபேமிலியு ஹெல்திவேல கொண்டுட்டு போறோ அப்டின்ற ஒரு இது இருக்கு அத விட்டுட்டு அத கூட இப்ப பாக்ஸ்ல வாங்கி நேரம் பத்தாம வாங்கி சாப்டுட்டு இருக்கற நெலைமையில தா நம்ம இன்னைக்கு இருக்கோ இதெல்லா வாங்கி சாப்படாம நம் முன்னாடி வாழ்ந்த அவுங்களா ரொம்ப ஹெல்தியாதாங்க வாழ்ந்துட்டுதா இ இருந்திருக்காங்க இப்பல்லா ஒரு லைஃப் ஒரு பெர்ஸனோட டேஸ் எவ்ளோவா இருக்கு அப்டின்னு சொல்லி பாத்தோன்னா ரொம்ப அபௌ ஃபிப்டி சிக்ஸ்டிய தாண்டறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு முன்னாடி வாழ்ந்த பாட்டி தாத்தாலா இன்னு ஹண்ட்ரட் செஞ்சுரி அடிச்சுகிட்டுதா இருக்காங்க அவுங்க வாழ்ந்த உணவு இதுக்கு ஒரே ரீசன் என்னது அப்டினா நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல போனது டைம் இல்லன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையு வெளில வாங்கி பண்ணதுதா இதுக்கு முக்கிய காரணனு நா நெனைக்கறே சிஸ்டர்
ஆமா இப்போ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பிசினஸ் ஆயிடுச்சு ஃபாஸ்ட் ஃபுட் கானா ஆ தெருவுல பத்து கடை வச்சிருக்றாங்க அதுக்கப்புற அந்த எந்த கடை மளிகை கடைக்கு போனா கூட அந்த தொங்க விட்ருக்காங்க பாத்திங்ளா சிப்ஸ் பாக் கெட்டு அதுல இருந்து எதுவுமே நம்ம வந்து சாப்படக் கூடாது நம்ம வாங்கி தந்தரக்கூடாதுன்னு நெனைக்கற பொருள் எல்லாந்தா அங்க முன்னாடியே வந்து விற்பனைக்கு அழகா நா தொங்க விட்ருப்பாங்க அப்ற நீங்க சொல்ற மாரி ஸ்ப்ரௌட்ஸ்லா ஒரு பிஸ்னஸ்ஸே ஆக்கிட்டாங்க ஃப்ரூட் பௌல் அப்டின்னு சொல்லி ஒரு பேஸ்கெட்டு அதுல பார்ட்டிஷியன் பார்ட்டிஷியனா பிரிச்சு ஒரு மூணு ஃப்ரூட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பவுல் மாதிரி இது ஃப்ரூட் பவுலு ஒரு மூணு ஃப்ர ஒரு மூணு ஃப்ரூட்டு ஒரு வெஜிடபிளு அப்பற ஒரு ஸ்ப்ரௌட் அந்த மாதிரி ஃப்ரூட் பவுல்னு சொல்லி அ துல ஒரு பிசினஸ் ஆக்கி அத கூட இங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி டர்ன்ஓவர்லா எடுக்கற அளவுக்கு இங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் போகுதுன்னா அதுக்கு காரணமே நம்பதா அதெல்லா நம்ளே நம்ம பண்ணிக்க முடியு இப்போ அவங்க வந்து ம் இப்போ இன்னைக்கு வ அ போ மந்த்லி ஆடர்ஸ் எடுக்கறாங்கனா கூட ஒரு சில நாள் தா சாப்படறாங்க ஒரு சில நாள் வந்து இல்ல நம்ம கிட்ட இதுக்கு காசு இல்ல அதுக்கு காசில்லனு சொல்லி அத கூட தவிர்த்தர்றாங்க ஆனா வந்து நம்ம வீட்டுல நம்மளே செஞ்சு சாப்ட்டோ அப்டினா ஒரு ஃபேமிலிக்கு இவ்ளோ இவ்ளோ கிலோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லயே செஞ்சோனா வீட்ல எல்லாருமே வந்து நல்லதாவு சாப்புல்லா அண்ட் வந்து செலவு கம்மி ஆகுன்றது இங்க நறைய பேர் புரிஞ்சுக்க மாட்றாங்க வா வேலை வேலை வேலைன்னு ஓடி ஓடி இங்க எல்லாருமே அவங்கவுங்களோட உடல் நல பாதுகாப்ப வந்து அந்த ஆரோக்கியத்த வந்து கொறச்சுகிட்டே இருக்கறாங்க அதுக்கான இம்பார்டன்ஸ் அதுக்கான முக்கியத்துவத்தையே இங்க யாருமே தர்றது கெடையாது
ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது ரொம்பவே உண்ம இப்ப ஸ்கூல்ல கூட நா ஒர்க் பண்ணும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த லன்ச் பா இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு ஒண்ணு குடுக்கறது காலைல எந்திரிச்சா ஒரு இது ஒரு ஆப்பிளயோ ஒரு மில்லட்ஸ்ல எதோ ஒன்ன பிரிபர் பண்ணி குடுத்துவிடலா பேரண்ட்ஸ் ஸால முடியாததுனில்ல பிஸ்கட்டு லேஸ் பாக்கெட்டு ஏதோ ஒன்னு ஒரு பாக்கெட் ஐட்டம் வந்து நம்ம கடைல வாங்கறோ அதுல பாக்ஸ் பண்ணி குடுத்துட்றோ அது ஹெல்த்திவேவா இருக்கா அப்டின்றது கூட ந நம்ம அவுங்கள ஒண்ணு சொல்ல முடில ஏனா பேரன்ட்ஸ் எல்லாருமே ரெண்டு பேரு ஒர்க் பீபுளா இருக் காங்க போகும்போது ஒரு ஸ்நாக்ஸ் பிள்ளைக்கு குடுத்துடணுன்ற மைண்ட் தாட்டுக்கு இருக்கு அது ஹெல்திவேவா இருக்கான்றது வந்து அவங்களுக்கு இன்னு அதுக்கான ஒரு அவேர்னஸ் இல்லன்னு தா நா சொல்லுவே நெனைக்கற சிஸ்டர் ஆனா இப் அ அடுத்த அழைப்புல இத பத்தி இன்னு விரிவா பேசலானு நெனைக்கிறே சிஸ்டர்
நன்றி நன்றி தோழி